உம்
ஆ என்னப்பா ஃப்ரீயா இருக்கீங்களா
ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கேங்க நீங்க
ஆ நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன் எங்க இருக்கீங்க உங்க வீட்லயா இல்ல அம்மா வீட்லயா
இல்லைங்க என் வீட்டு்லதான் இருக்கேன்
ஓஹோ நீங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணுதான
ஆமா ஏ கேக்குறீங்க
இல்ல ஃபர்ஸ்ட் பொண்ணுலா எப்பவும் அம்மா வீட்டுல தா ஜாலியா இருப்பாங்க பின்ன அம்மா வீட்டுல மரியாதையே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பொண்ணுங்களுக்கு தானே
ஓ அதுல ஏங்க உங்களுக்கு ரொம்ப பொறாம ஏன் நீங்க வீட்டுக்கு ஏதாவது செகண்டா இருக்கற பொண்ணா
ஆ நா வீட்டுல செகண்டு் லாஸ்ட்டு எல்லாமே நா தா எங்க வீட்டுக்காரும் அதே மாதிரிதா வீட்டுல லாஸ்ட் என்ன பண்ணாலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு இதாவே மதிக்கவே மாட்டாங்க
அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூர்டு பத்தாதுங்க சின்ன புள்ளைங்களுக்கு ரெண்டாவது பொறக்கவங்களுக்கு மெச்சூர்டு பத் த்தாது முதல் புள்ளைங்க ரேட் மாதிரிங்க மறந்துட்டீங்களா இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது வந்துட்டு ஹாஸ்பிட்டகிறன் பாரு ஒரு விஞ்ஞானிகள் எல்லாம் எதாவது ஒரு மக்களுக்கு மருந்து நல்ல மருந்தா கொடுக்கணு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க ஒரு எலிக்கு தா குடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட் எல்லாம் அனுபவிச்சு நாங்க வந்துதான் முதல் பெண்ணு வந்துட்டு அவ்ள மரியாத வாங்குறா வீட்டுல சும்மா ஒண்ணும் கிடையாது தெரியுங்களா
ஆ அது இருக்கறது தா ஏன்னா இப்ப சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைய வந்து ரொம்பவே கண்டுக்கவே மாட் ட்டாங்க உண்ம அதுதான் இப்போ எனக்கே வந்து ஒரே ஒரு பையன் தான் நாளைக்கி இன்னொரு குழந்த பொறந்துருச்சு அப்படின்றப்போ அவங்க ரொம்ப குட்டியாருக்கு ப்பாங்க ஃபர்ஸ்ட் பைய கொஞ்ச பெருசாயாச்சுல்ல அவனுக்கு சொன்னா புரியும் மெரட்டுனா கேட்டுக்குவா திட்டுனாலோ அடிச்சாலோ பயத்துலயே சும்மா இருந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம அதிகமா ஹார்ஷா டீல் பண்ணுவோ இப்போ பொறந்த குழந்தைகளதா நம்ம நல்ல அப்படியா கவனிச்சுக்குவோ அது பார்த்தா அவங்களுக்கு எப்பவுமே இரிட்டேட்டிங்காகவு தா இருக்கு ஆனா பேரண்ட்ஸோட மென்டாலிட்டில சின்னவங்க யாரோ அவங்களதா கவனிப்பாங்க இது வந்து மொத்த குழந்தைகளுக்குமே அப்படிதா எத்தன குழந்தைங்க இருந்தாலும் எது லாஸ்ட் லாஸ்டா குட்டியா சின்னதா இருக்கோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமான செல்லம் இதெல்லாம் குடுப்பாங்க ஆனா அது எல்லாமே ஒரு பீரியட் வரைக்கும் தா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அ டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடும் டோட்டலா சேஞ்ச் ஆகுறதுன்றத விட கல்யாணத்துக்கு அப்பறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் கொழந்தைங்கள நம்ம இப்டி விட்டுட்டோமே ஏன்னா ஃபர்ஸ்ட் அவுங்கதா வீட்ட விட்டு கல்யானோ பண்ணி நம்ம ஃபேமிலிலருந்து கொஞ்சோ ஒதுங்கி போவாங்க அது பொண்ணாருந்தா நம்ம கல்யாணோ பண்ணி அனுப்பி வுட்டுருவோ இதுவே பையனா இருந்துச்சுன்னா அவுங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் வரு பின்ன கொழந்த பொறப் க்கோ அவுங்களோட கஷ்டங்கள் அப்டின்றது அதிகமா வரு தொட்டதுக்கெல்லா வந்து கடன் வாங்கி கஷ்டப்படுறது இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரப்போ அவுங்கள பாத்தீங்கன்னா பையனா இருந்தாலுமே ஐயோ என் பைய பாவோ அ மத்த ரெண்டு பசங்கள வந்துட் ட்டு ஒரு கஷ்டோ இல்ல அவுங்க எல்லா கல்யாணோ பண்ணிக்கல அப்டின்றப்போ அவுங்கள விட இவுங்க மேல ஒரு அக்கறன்றது ஜாஸ்தியா வந்துரு அப்ப இவுங்களுக்கு என்ன புடிக்குமோ அதெல்லா செஞ்சு குடுக்குறது என்ன பண்றதோ அதெல்லா பண்ணி அவுங்கள வந்து ரொம்ப அந்த கேரிங்கா பாத்துக்குவாங்க நம்ம வந்து மத் மத்வங்கள மாரி தொல்ல பண்ண கூடாது நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம கொழந்தைங்களுக்கு பண்ணி குடுத்துட்டு நம்ம இது பண்ணுன் சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கொழந்தைகள அதிகமா பாத்துக்குவாங்க ரெண்டாவது லாஸ்ட் இந்த மாரி எத்தன இருக்கோ அதையெல்லா கழட்டி விட்ருவாங்க
கழ்ட்டி உட்ருவாங்கன்ல்லா கெடையாதுங்க முதல் கொழந்தைக வந்துட்டு கல்யாண பண்ணி குடுக்குறாங்க அவுங்க நெனைச்ச மாரி உங்க கல்யாண வாழ்க்க அமையலன்னா ஐயய்யோ நாமளே நம்ம புள்ளைய புடிச்சு வெளிய தள்ளிட்டமே அவ வாழ்க்க இப்டி ஆயிடுச்சே அப்டின்னு நெனைச்சு அவுங்க ஃபீல் பண்ணி கொஞ்சோ எக்ஸ்ட்ரா கேர் குடுக்குறாங்க அவ்ளோதா இந்த மூத்த பிள்ளைங்களுக்கு எல்லா அறிவுனு கொஞ்சோ இருந்துச்சுன்னா ஏதாது ஒரு பையன் லவ் பண்றான் சொன்னா அந்த பொண்ணை அந்த பையனையே பாத்து கல்யாணோ பண்ணிட்டு நல்ல வாழ்க்கைய அமைச்சு ருக்குல்லைங்ளா அந்த புத்தி எல்லா அந்த மூத்த புள்ளைங்களுக்கு எல்லா வராதுங்க அதுக வந்துட்டு அம்மா பேச்ச தா கேட்கு அப்பா பேச்சுதா கேக்குன்னு சொல்லி அம்மாவு அப்பாவு என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் புடிச்சி எங்கேயாது ஒரு பக்கோ தள்ளி விட்டுருவாங்க அவுங்கனால மாப்பிள்ள வீட்ல இருந்து ஏதாது பிரச்சனைகள் வரும்போது அய்யய்யோ எயா பிள்ளைய நானே கொண்டு போய் குழில தள்ளி உட்டுட்டேனே அப்டின்னு சொல்லி போட்டு அவுங்க கொஞ்சோ எக்ஸ்ட்ரா கேர் குடுத்து அவுங்க பெத்த பையன்ல இருந்து எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா கேர் குடுத்து பாக்க ஆரம்பிச்சிருவாங்க அது ரெண்டாதா இருக்குறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவ்ளோதாங்க வேற ஒண்ணு இல்ல
அப்டியெல்லா இல்லைங்க எங்க மாமனார் வீட்ல பாத்தீங்கன்னா மொத்தோ மூணு பசங்க அதுல ஃபர்ஸ்ட் பையன் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கோவோ அவுங்களோட இதே பாத்தீங்கன்னா நா சொன்ன எல்லாருமே கேக்கணும்ன்ற மாதிரியேதா இருக்கு அ ரெண்டாவது பைய ரொம்பவே சாஃப்ட்டு மூணாவது என் ஹஸ்பண்ட்டு அவரு வந்து கரெக்டா பேசுவாரு புடிப்பாரு புத்திசாலிதனமா தா நடந்துக்குவாங்க இன்னொருத்தவுங்க லைஃப்ல கஷ்டோ வருதுன்னு பாத் த்து அத வச்சு இவரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவுங்களுக்கு ஒரு புத் த்தி வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி இவுங்க பண்ண இந்த தப்ப நாம பண்ண கூடாது அப்டின்னு சொல்லி அடுத்தவுங்களோட அந்த கஷ்டத்த பாத்தே அவரு புத்திசாலித்தனமா பொழச்சுக்குவாரு ஆனாலுமே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கண்டிஷன்ல எங்க மாமனாருக்கு ஒன்னுனாலும் மாமியார் போணுனாலு அவருதா எங்கயாச்சு போணும்னா கூட்டிட்டு போணு புடிக்கணு இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இப்ப இந்த இடத்துல அவரு தா வந்து செய்ய முடியு எங்க அ வீட்டுக்காரோட அண்ணா பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்காரு அவரு எங்க கூட ஜாயிண்ட் ஆ இல்ல அங்க ஊர்ல இருக்காரு அவரு வர்றதே வருஷத்துக்கு ஒரு வாட்டினாலும் அ டோட்டலா அந்த ஒரு வாரோ பத்து நாள் வீட்ல இருக்காங்கன்னு வைங்களே மொத்தமா வந்துட்டு அந்த வீடே வந்து எங்களோட வீடு மாரில்லாம அது ஃபுல்லா அவங்க மூத்தவங்களுக்கான வீடு மாரி எதூ பண்ணாலுமே அது அவனுக்கு அப்படி பண்ணாதா புடிக்கு அவங்களுக்கு இப்படி பண்ணாதா புடிக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பட் அதுதா புடிக்கும்னு சொல்லி அந்த வீட்டையே ஒரு வாரோ தலைகீழா மாத்தி விட்டுருவாங்க அது வரைக்கு ரேஷன் அரிசி தா எங்களுக்கு வேணு அதுதா நாங்க சாப்டுவோ அதுதா புடிக்குன் சொல்லிட்ருக்கறவங்க டோட்டலா மாறி அவங்களுக்கு வந்துட்டு நார்மலா கடையில வாங்குற அரிசிதா புடிக்குனா ஆ நம்மளுக்கு புடிக்கலனாலு பரவாயில்ல சாப்பிட்டுக்கலா அவனுக்கு அதுதானே புடிக்கு நம்ம அத தா செய்யணு இல்லைன்னா அவனுக்கு சங்கடமா இருக்குன்ட்டு கு டோட்டலா அவங்களே இது பண்ணக்குவாங்க அவங்க கூட ரேஷ அரிசியில சாப்புட்ற ஆளுகதா பட் அந்த இதெல்லா பண்ணக்க கூடாது அப்டின்னு சொல்லிட்டு அந்த பாசம்றது பத்தீங்ன்னா அதிகமா போயிடு ஒன்னு காரணோ பாத்தீங்கன்னா பிரிஞ்சு தூரமா இருக்கிறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான கஷ் கஷ்டங்கள்றது அதிகமாருக்கு அது அவங்ளா தேடிக்கிறத்தா கடன் வாங்கறது குடிக்கிறது அ வீட்டு படிப்பு செலவ் குழந்தைங்களோட படிப்பு செலவு இல்லைன்னா வீட்ட ஆல்ட்ரேஷன் பண்றே தோழி அதுக்காக இருக்கிற நகைய அடமானோ வெச்சு அவங்க வந்து ப்ற கடன்ல மாட்டி அந்த கடனியு கட்டணு சேம் அதே டைம்ல பைய பொண்ணு வந்துட்டு இருக்கிற பெரிய ஸ்கூல்ல ஏதோ ஃபீஸ் ஜாஸ்தியோ அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் தா படிக்க வெக்கிறது இந்த மாரி ஒவ்வொன்னு செஞ்சு அவங்கோட சொமைய அவங்கதா ஏத்திக்கிறாங்க அசப் சப்போஸ் அந்த நகைய வித்துட்டாவ்து நீங்க கொஞ்சொ கடன்லெர்ந்து ரிலீஃப் ஆகு சம்பாரிக்கிறத பொண்ணோட படிப்புக்காக செலவ் பண்ணு அப்டின் சொன்னா அந்த ஐடியாவு கேக்க மாட்டாங்க கடன்லே மாட்டிக்கிட்டு எப்போ அந்த கஷ்டத்துலே இருக்கற மாரி அவரு காமிச்சுக்குறாரு அதுனால மத்த ரெண்டு கொழந்தைங்கள பத்தின்ன ஒரு அ தாட்டோ இல்லேன்னா அவங்க பாவோன்ற ஒரு விஷியோ அதெல்லா அவங்க மைண்டுக்கே வராது
உம் ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட்தா அப்புரோ நா ஒன்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆ தூரமா தள்ளி இருக்காங்க எப்பாவது ஒரு நாள் தா வந்துட்டு வருஷத்துக்கு ஒருக்கா தா வராங்க அப்படிங்கும்போது கொஞ்சு எக்ஸ்ட்ரா கேர் இருக்கு நம்ம சொல்லுவாங்க பொதுவாவே சொல்லுவாங்க நம்மக்கு வந்துட்டு ஒரு தாய்க்கு வந்து ஆயிரங்கொழந்த இருந்தாலு தலைமகன் தா ரொம்பவுமே பிடிக்குமாம்மா காரணோ என்னன்னா பாத்தீங்கன்னா அந்த கொழந்தைதா மொதல் மொதல்ல அவுங்கள வந்துட்டு அம்மான்னு கூப்டுர்ப்பாங்ளாம்மா அ நீங்க சொன்ன மாரிதா எங்க வீட்லயுமே வந்துட்டு மூணு பசங்க இருக்கு காங்க மூணு பசங்கல வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரு ரெண்டாவுது மொதல் பைய வந்துட்டு எங்க மாமியாருக்கு அவருக்கு ரெண்டு கல்யாணம் நடந்தும் வந்து கரெக்டான லைஃப் அமையல ரெண்டாவது அ குடும்பத்து மத்தியுல்ல அவரு பெருசா வேலைக்கு போறதில்லைன்னு மரியாத இல்ல இதனால எங்க மாமியாருக்குன்னா பெரிய மன உளைச்சல் மன சங்கடொ எல்லாமே இருந்துகிட்டேருக்கு. ஒரு கல்யாண்த்துக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சு மூத்த பையனோட வாழ்க்கை இப்டி இருக்கே அப்படின்னு.. அவுங்க ரொம்பமே சங்கடப்படுவாங்க எனக்கு கல்யாணமான புஸ்சுல எல்லா எங்க மாமியார் நெனைச்சு ரொம்பொமே சங்கட்டமாருக்கு என்ன இவங்க வந்துட்டு ஓவரா கேர் பண்ணி கேர் பண்ணி தா வந்துட்டு அவரோட வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியு எனக்கு ஃபீல் ஆகு ஆனா அவரு கொஞ்சொ மென்ட்டலி எதாவ்து கொஞ்சொ எஃபெக்ட் ஆயிருப்பாரு போலருக்கு அதனாலத்தா ஒருத்தரு வந்துட்டு இப்டி எங்கியுமே வேலைக்கே போகாம அடுத்தவங்க நம்மள ஹெர்ட் பண்றாங்கன் தெரிஞ்சு அப்டியே அண்ணந்தம்பிங்களோட தயவுலே உக்காந்து வாழணு நனைப்பாருங்களா அவருக்குள்ளயே ஏதோ நெறைய பிரச்சனைகள் இருக்கும் போலருக்கு அது என்னன்னு இவங்க யாருமே அத பாத்து செரி பண்ணல புடிக்கல எனக்கு இதெல்லா எப்ப இப்ப ஃபீல் ஆகுது அப்டின்னா எனக்கு ரெண்டாவது பையே வந்துட்டு மைல்ட் ஆட்டிசம் இருக்குங்க அவனையுமே வந்துட்டு சிலர் வந்துட்டு அவ வாலண்டரியா போய் பேசுனாலுமே சிலர் வந்துட்டு பேசவே மாட்டாங்க அவங்க மூஞ்சியவே பாத்துட்டு நிப்பாங்க ஆ ஆண்டி என்ன ஆண்டி பண்றீங்க ஏது ஆண்டி பண்றீங்கனு ஏன் பைய வந்துட்டு நார்மலான ஒரு கான்வர்சேஷன்க்கு சோசியலா பழகுனாலும் கூட ஆ போ போ அப்டினு சொல்லிருவாங்களா அத பாக்குபோது எனக்கு ரொம்ப ஹட் டாகு அப்ப நா நனச்சுக்கவ நானு எங்க மாமியாரு இந்த மாதிரி தான ஹட் ஆவாங்க அவுங்க பையன வந்துட்டு யாருமே வீட்ல அப்றோ யாருமே மதிக்கில பிடிக்கலங்கு போது அ இந்த மாரி தான எங்க மாமியாரு ஹர்ட் ஆயிருப்பாங்க அப்டினு சொல்லி இப்பதா எனக்கு அந்த ஃபீல் வருது அ அதனால நா வந்துட்டு என்ன சொல்றது ஆ ஒரு சில தாய்மார்கள வந்துட்டு அவங்கள மாத்த முடியாது அவங்களோடைய முதல் கொழந்தை வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவுமே வந்துட்டு கடவுள் குடுத்த கிஃப்ட்டு அ எத்தனையோ வருஷமோ கொழந்தை இல்லாம இருந்துருப்பாங்க கடவுளுடைய அருளால அவுங்களுக்கு மொதல் கொழந்த வந்திருக்கு அப்டி இருக்கு போது வந்து பாத்தீங்கன்னா தன்ன மொதல் மொதல்ல அம்மானு கூப்ட்ட கொழந்தைக்கி அவுங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன்ங்கறது குடுக்கவே செய்வாங்க எனக்குமே மொதல் கொழந்தை இருக்கு ரெண்டாது ஒரு பையனும் இருக்கான் ஆனா என்னோட கேர் ஃபுல்லா வந்து பத் தீங்கனா எ ரெண்டாது கொழந்த மேல தான ஃபஸ்ட்டு பையன நா பெருசா கண்டுகறதே கடையாது ஏன் சொ சொல்ல போனா பாதாம் பிஸ்தா அது இதுன்னு சொல்லி ஊற வச்சு என்னோட ரெண்டாது பையனுக் குடுக்குறே ஆனா எ மொதல் பையனுக் ன்ன நா குடுக்குறது இல்ல அவன் ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான் நா நம்புறே அவ்ளோதா அவனால வெளிய போனா தனியா தன்ன வந்துட்டு காப்பாத்திக்க முடியு நாலு பேர்த்க் கு அறிவுர சொல்ற அளவுக்கு என்னோட மொதல் பையனுக்கு நெறைய அறிவு இருக்கு ஆனா என்னோட இந்த ரெண்டாது கொழந்தைய நா ரொம்பவுமே என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கற மாரியே அவன் வந்துட்டு அவனோட வாழ்க்கைய அமஞ்சிருக்குது சோ அப்டி இருக்கும் போது அவனுக்கு அதிகமா நா கேர் குடுக்குறே அந்த கேர் ங்கிறது இப்ப இல்ல என்னோட கடைசி வாழ்நாள் இருக்கற வரைக்குமே மாறாது இதுக்கு காரணம் என்னானு பாத்தீங்கன்னா அந்த கொழந்தகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன கொறைதா அவ்ளோதான தவர இதனால மொதல் கொழந்தயே புடிக்காமையோ அவங்கள பாக்காமையோ போறது கெடையாது எத்தன கொழந்த பெறந்தாலு தாய்க்கி எல்லா கொழந்தைகளு சமந்தா மொதல் கொழந்த கொஞ்சோ எக்ஸ்ட்ரா கேர் இருக்கு அவ்ளோதாங்க
அது உண்ம தா ஆனா மனுஷங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே ஒரு ஏஜுக்கு மேல ஆயிட்டாங்கன்னா அந்த மரியாதன்றது வேணுனு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லயா இப்ப நீங்க வந்துட்டு உங்களோட ஒரு பையன கவனிக்கிறீங்க இன்னொரு பையன கவனிக்கலனா அந்த கவனிக்காத பையனுக்கு தோணும் எப்பவுமே அவனயே பாத்துட்டு இருக்காங்க என்னையே கவனிக்கறதுல்ல ஆ என்னோட வேலய எனக்கே செய்ய முடியுன்றது அவனுக்கு தெரியு இருந்தாலு அந்த டைம்ல அப்டிதா யோசிக்கணுனு ஒரு இது வரு ஏனா இப்ப அவங்களுக்குமே சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கலா ஆனா அத ஷேர் பண்றதுக்கோ கேக்குறக்கோ ஆள் இல்லாத மாரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லைங்களா செரி பேசனத்ல டைம் போனதே தெரில நா அப்றோ கூப்புட்றங்க
ஓகேங்க